ஹலோ கேக்குதா தோழி
ஆஹ் கேக்குதுங்க வணக்கங்க ஹலோ ஆஹ் நா நல்லா இருக்கேங்க நீங் ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கே
ச்சோளா
சாப்டா சிஸ்டர் நீங்க சாப்டீங்களா
ஆஹ் இல்லங்க இல்லங்கா இதுக்கு மேல தா சாப்
ம்
இன்ன சமச்சீங்க
ப்ரியாணி ஆஃப்னூன் பிரியாணி பண்ணே அதுவே வச்சாச்சு சிக்கன் பிரியாணி இல்ல புலாவ் அதாவது வெஜிடபிள் பிரியாணி
ம் செரி நா மத்தியம் பண்ணே வெஜிடபிளு செரி அதுவே இப்ப சாப்ட மாட்டாங்க அதனால
ம் மதியானம் ரொம்ப சாப்ல சிஸ்டர் மெஞ்சிர் சு அதனால செரின்ட்டு
ஆஹ்
இது பண்ணியாச்சு
ஆஹ்
நீங்க என்ன சாப்டீங்க
டோ பசங்களா சாப்பாடாங்க செரின்னு பிரச்சன இல்ல ட்ட சாப்பில அம்மா வீட்டுக்கு போய்ருந்தே செரி அங்க டீ பிஸ்கெட்லா சாப்பிட்டு வந்துட்டுதுனால செரி லேட்டா சாப்பிலா
சேரி சேரி அதுவே கம்முனு இருக்குமே வயிறு
ஆ எப்வே அம்மா வீட் போனா ஏதாவது இருக்குதானு தேடுவோ அப்றோ மாம்பழம் வச்சிருந்தாங்க அதையு சாப் ட்டு வந்துட்டே சேரி அப்றோ பாத்துக்கலா அப்
சேரி சேரி
உங்களுக்கு எத்தன பசங்க
எனக்கு ஒரு பைய
ம் ம் எனக்கு ரெண்டு பொண்ணு
ம் ம்
கோவிட்
இப்பனா தூக்க வச்சுட்டு சரி நம்ம பேசுவோ ஏதாவது பண்ணுவோன்ட்டு பாத்திரத்தல்லா வெளக்கிட்டு உக்கார்ந்துருக்கே
ஹ சின்ன கொழந்திங்ளா
ஆமா செகண்ட் சேண்டட் படிக்கா சின்ன பையன ரொம்ப சின்ன பையன் கெடையாது
இப்போ இருபது வயசு பசங்க கூட சின்ன பசங்க மாரிதாங்க இருகானுங
ம் ம்
அஹ்ஹே என் பொண்ணு காலேஜுக்கு தா போது ஆனா ஊட்டி வுட்டாதா சாப்பிடும் சில டைம்ல இல்லட்டா அப்டியே உக்காந்தும் போனயே பாத்துட்டுருப்பா செரி ஊட்டுட்டுமான் கேட்டா ஊண்ணுவா சரி சாப்ட்டா போதுன்ட்டு வி ஊட்டி விட்டுர்ரதது அதுக்கு இவர் திட்டிட்டு இருப்பாரு இப்படி வளர்த்துட்டுரு நாளைக்கு உன்னாதா கேள்வி கேட்க போறாங்க
அப்டில்லா கெடையாது அப்ல்லா நெனைக்காதீங்க போற வரைக்கும் அவுங்க சந்தோஷமா இருக்கணு போற எடத்துல எப்டி இருப்பா என்னாங்கறது நமக்கு தெரியாது
ஆமா நான் அப்டி நெனைக்கிறே அவரு வந்து அஹ் அவ்ங்ளே செய்யிடோ அவுங்களே போட்டு அவுங்களே வரட்டு செ அப்டின்னு பொம்பள பசங்கன்றதுனால தைரியமா இப்பந்தே கத்துக்கணு அப்பதான் நாலு பேர் கிட்ட பேச பழக வரு லோ அப்டின்னு அவரு இது பண்றாரு இருந்தாலு எனக்கு சின்ன புள்ளைங்க சின்ன புள்ளைங்கண்ற
அவுங்க சொல்றது உண்மதா அப்பதான் பழக்கோ வரோ அதும் பொம்பள பசங்க வச்சிருக்கீங்க நீங்க
ம்
இருக்குற வரைக்கு நல்லா இருக்கட்டும் சிஸ்டர் வீட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா பாத் த்துக்கோங்க அதுக்கப்புற அவங்க என்ன எப்படி இருக்காங்க என்னங்கறது தெர்ல
ஆஹ்
ஆனாலு நீங்க பாத்துக்கோங்க எப்டி என்னங்கிறத பாத்துக்கோங்க அவுங்க லைஃப் வந்து இங்க இருக்கிற ஆமா அவ் செர்தா
ஆஹ்
இங்க இருக்கிற வரைக்குந்தா அவங்க நல்லா பாத்துக்க முடியு மொத
ம்மா அதனால தா செரி அவுங்க என்ன சொன்னாலும் எந்த டைம் கேட்டாலு எதுனாலும் செஞ்சு குடுத்துருவே நானு ஆஹ் எதுவ்மே னோ சொல்றது இல்ல ஹ அவளுங்களே சொல்லுவாங்க நா என்ன சொன்னாலு செய்றியேம்மாண்ணுவாங்க செரினா ன்னப் நம்ப பசங்க நம்மதா செய்ய முடியு வேற யாரு செய்வாங்க
அது உண்மதா அது உண்மதா
அதனால அப்டி போ பழகிடுச்சு சின்ன வயசுலந்தே அப்டி பழகிர்ச்சு அவுங்க சின்னவய்ஸ்ல இருக்கும்போதே
இருக்குற வரைக்கும் பாத்துக்கலா சிஸ்டர்
ஆஹ் உம் ம்
நம்மல்லா இருக்கும் போது எவ்ளோ கஷ்டப்பட்டோம் அந்த மாரி கஷ்டப்பட வுடக் கூடாது வஸ்
ம் ம்ம்ம்
அப்டிங்கற மைண்ட் செட்டு தா வருங்காலத்துல எப்டி இருக்க போறாங்களோ நம்மல்லா வாழ்ந்தது வேற அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவோ இப்பல்லா பசங்க வந்து அட்ஜஸ் மண்டே கிடையாது ஏன் பசு பைய எல்லாம் சாப்பாட்டுல லைட்டா எது உப்பு இல்லாட்டா கூட தூக்கி எறிஞ்சிருவான் அவ்வளோ கோவம் வருது சமையல் கூட உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியாதுன்பா உம் உம் சமையல் கூட உனக்கு பண்ண தெரியாதாமா அப்படின்றுவான் ஆஹ் அதெல்லாம்
ஆஹ் அஹ் எ எங் உம் எவரு எங்க வீட்டுல வந்து அவரு உப்பு காரம் இல்லன்னா கூட சாப்பிட்டுருவாரு ஆனா இவுங்க த்தான் கேள்வி கேட்பாங்க என்ன சமச்சுக்கிறமா அப்படின்னுபாங்க ஒரு நாலஞ்சு ஐட்டம் கத்து வச்சுன்னா இதுலே ஓட்டிட்டு இருக்கியே அப்படின்னு வாளுங்க சரி நீங்க எதுனா தெரிஞ்சத சமச்சு போடுங்க நா சாப்பிடுறேன் உக்காந்து அப்டின்
அப்டி சொல்லுங்க இருக்கிறதே சாப்டுருவாங்க
ஆமா சரி வுடுங்க அஹ் அங்க வாஷ்ஃபேஷன்ல கை கழுவுறாங்க பக்கத்துல ஸ்டவ் போ எரியுதா பாருன்னா கூட அந்த பக்கம் திரும்ப மாட்டன்றாங்க இப்பதா இப்படிய இந்தா ஓ அத சொல்றது நீ முடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணும் போது எதுனா வேல தெரிலன்னு சொன்னா என்னதான் திட்டுவாங்க அப்டின்னா அதெல்லா நா ஆள் வச்சுக்கிறேன் ஆள் வைக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும்லனா அந்த அளவுக்கு ரே நான் வேலைக்கு போயிறேன் என்ன சொன்ன பேசுறதுக்கு எல்லாம் ஈஸியா தான்டி இக்கும் அத செய்யணும் நடைமுறைப்படுத்தணும்னா அதெல்லாம் கஷ்டம்
அத அப்டி சொல்லுவாங்க வேலக்காரங்களுக்கு இவ்வளவு சம் பளம் அப்டிங்கும்போது நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு தோனிரும்
உம் இங்க சின்ன தங்கச்சி அப்படிதான் இருந்தது வீட்ல இருந்த வரைக்கும் செல்லமா இருந்துச்சு இப்போ கல்யாணம் ஆய் போய்ட்ட பின்னாடி மாமியாரு மாமனாரு ஓரகத்தி ஓரகத்தி பசங்க எல்லாருக்குமே சேத்தி சமைக்க ஆரம்பிச்சுட்டா ஓ இதுல்லே இ மேக்கப் பண்றேனால இப்போ அதெல்லாம் பசங்கள கவனிச்சின்னு அதுலயும் மேக்கப் பண்றது பண்ணிடுறேன் ஆனா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கிறா சீக்கிரம் வி அம்மா வீட்டுக்கு வந்தா ஒண்ணுமே எடுக்க மாட்டா எதுமே தொட மாட்டா கே கேட்டா நானு அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்தேன்
உம் உம் அது அவுங்க இல்ல எல்லாருமே அப்படிதான்
ஹ அம்மாங்க எங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க அத யோசிக்க மாட்டேன்றாங்க
அவுங்க நம்ம காலத்துல ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க இப்ப வந்து நம்ம பசங்களை மே ய்க்கிறது அந்த மாதிரி இருக்குறதுதான் அவுங்க அவுங்க ரெஸ்ட் மொத எடுக்க மாட்டாங்க நம்ம போயிட்டோம்னாலே அவுங்க எடுக்க மாட்டாங்க பசங்க வந்துடுச்சுங்க அப்படின் சொல்லி ட்டு அவுங்களே எடுத்து போட்டு பசங்கள எல்லாம் வெளியில கூட்டு போயி ட்டு எல்லாம் அவுங்க அந்த வேலய பாத்துட்டே இருப்பாங்க நம்மள கண்டுக்க ரெஸ்ட் எடுக்க அப்படின் தான் விடுவாங்க நம்மள வேல சொல்ல விட மாட்டாங்க
நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
நா என்ன அ நா எதுவுமே எனக்கு அவ்வளவா எல்லாம் வராது சிஸ்டர்
உம் என்ன மாதிரியே நீங்க எனக்கு கருவாடு கொழம்பு மீன் கொழம்பு வக்கவே வராது எதுமே
நா கருவாட்டு கொழம்லா சூப்பரா வப்பே ஸ்டர் எங்க ஊர்ல வந்து கருவாடு ஸ்பெஷல் செரிங்ளா தூத்துக்குடி பக்கோ கருவாடு ஸ்பெஷல் போம்போதே அம்மா வீட்ல இருந்து வரும்போதே வாங்கிருவோ வாங்கி ஒரு ஏர்டை பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டம்னா ஒரு ஆ ஆறு மாசத்து யூஸ் பண்ணிப்போ ஃப்ரிஜ்ல வச்சிருவோ மின்னாடிலா வெளிலியே இருக்கு இப்பலா பிரிஜ்ல வச்சர்றது நல்லாருக்கு வச்சு வச்சு சாப்பிட்றது எதாஸ் இல்லைனா பொரியல் எதுவு இல்லைனா ஒடன வெங்காய தக்காளி வதக்கி கருவாட வெண்ணில ஊற போட்டு சாப்டர்றது
உம் உம்
மாழ்க பு ஒரு நான்வெஜ் இல்லாட்டா சாப்ட மாட்ட குடாது அப்டிங்கிற அளவுக்கு ஆயிருது
ஆ எனக்கு சின்ன
நீங்க நாய் வளக்கீங்ளா சே சேரி சே சே பப்பியஸ் பப்பிய ஆ
இல்ல பிரவ்னி
பிரவ்னி சேச்செரி
அதுவே இவ்வளவு சத்த வுடுமா
ஆ நம் மாடில இருக்க அது கீழ இருந்து சத்த போடுது உ உள்ள வந்துட்டே ஒரு நாலு வீடு இருக்கு நாலு ஆறு வீடு இக்கு ஆறு வீட்டுக்கு ஒரே டாக்
சேரி சேர் பாத்துக்கறது யாரு பாத்துப்பா
அய்ய ஆ எல்லாருக்குமே ஆ யாமே காம்னா பாத்துப்பாங்க எங்க வீட்ல வந்தா மட் ட்டு கூடியே வந்துரு ஏனா இவுரு பசங்ளுக்கு வாய்ன்டு வர ஸ்நாக்ஸு சேத்தி போடுவாரு அதுக் இன்னுத் தனியா பிரை ரைஸ் வாய்ன் வருவாரு குஸ்கா வாய்ன்ட் வருவாரு அதனால இவரு வந்தாவே மேல கரெக்டா வந்துரு
நீங்க இப்ப சாப்பிட்டீங்ளா
இனிமேதா இனிமேதா ப்ரேஸ் சாம்பார்ருக்கு காலைல வச்ச சாம்பாரு மத்தியான வச்சது அந்த சாம்பாரே வச்சுட்டு தோச மட்டுதா ஊத்தணு அத மட்டு ஊத்திட்டு சாப்டுட்டு தூங்கிருவன்னா கால்ல எப்டின் திரும்பவு நம்ப ரொட் டின் லைஃப் ஸ்டார்ட்டாயிரு ஆனை எலிப்பூட்றது கிளாஸ்சுக்கனுப்புறது ஆ அப்டின்ட்டு அதுவே வேலையாயிரு
எங்ளுக்கு இன்னு ஒரு அஞ்சு நாள் இருக்குது ஆறாந்தேதிதா காலேஜி அஞ்சின் ஆறாந்தேதிதா காலேஜி அதனால அஞ்சின் ம் அதுக்கப்ற பி ஜி கெளம்பிருப்பாங்க ரெண்டு பேரு மட்டுந்தா இருப்பாங்க
உம் உம்
ம் உம் வேறென்ன பெஷல் உங்க ஊர்ல
வேறென்ன ஸ்பெஷலு எங்க வீட்ல எங்கூர்ல மக்ரோன் ஸ்பெஷலா இருக்கு
ம் ஆ சாப்ட்ருக்கே நீங்க வீட்ல வேறெதுனா சின்னதா தொழில் மாதிரி பண்றிங்ளா
அதெல்லா ஒண்ணு இல்ல என்ன தொழில் பண்ண ஒரு தொழிலு பண்ணுல சிஸ்டர்
ஆ
வீட்ல சும்மா இருக்கறதா
ஆ சரி சரிங்க நன்றி
சரிங்க ஸ்டர்